ஹலோ
தோழி கேக்குதா வணக்கம்
ஆஹ் வணக்கம் நல்லாருப்பிங்களா
ஆஹ்
ஆஹ் நா நல்லா இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா
நா சாப்பிட்டேங்க காலையில டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு சாப்பிட்டாச்சு நீங்க என்ன சாப்பிட்டீங்க
ஆ இங்க தோச சாப் சாப்ட்டோ இது
ம் ம் மதிய வேல ஆரம்பிச்சாச்சா
இன்னு இல்ல இனிமேதா இன்னு இல்ல இனிமேதா
சேரி சேரி ஏனா எனக்கு கேக் கேக்கமாட்டுக்குது ரொம்ப ஸ்லோவா கேக்குது
ஆஹ் இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது
ஆஹ் சரிங்க தோழி
ம்
நீங்கள சமைச்சாச்சா இனிமே தா
இல்லல்ல இனிமேல்தா காலைல சாப்பாடு வடிச்சாச்சு என்ன கொழம்பு வெக்கிறதுன் யோசிச்சி ட்டே ஒ வந்துருக்க
சரிங்க தோழி சரிங்க தோழி இதா அ பிள்ளைங்க ஸ்கூல் லீவ் இன்னைக்கி
பெரியவுனுக்கு ஸ்கூலு ஆமாக்கா அவுனுக் கெலப்ப மோதுஸ் சாப்பாடுலா வடிச்சு வச்ட்ட சின்னவனுக்குதா லீவு இன்னிக்கு அவன வச்சுதா மேச்சுகிட்டு என்ன இப்ப செய்யறது கொழம்பு அப்டின் சொல்லி யோசிச்சிட்ருக்கே
சரிங்க த சரிங் தோழி
ம் ம் உங்கு வீட்ல என்ன சமையல் மதியம்
மதிய இன்னைக்கு நீன்னு நெனைக்கிறே
ம் ம்
தா அது ஆரம்பிக்கல ம்
அப்றோம்
ஆ சரிங் தோழி பிள்ளைங்களைலா என்னா படிக்க வெக்கலா அப்டின் இருக்கிங்க பிள்ளைங்க எதாவுது சொல்லிருக்காங்ளா
புரில
பிள்ளைக பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கதா என்ன படிக்கிற ஐடியால இருக்காங்க அப்டின் கேக்கற
இப்ப ஏ பெரிய பையே போர்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சின்ன பைய இப்பதா எல் கே ஜி அதனால இப்போ இல்லயே எந்த ஐடியாவுமே இல்ல
தைரிய அவுங் வீட்ல சேர்
ஆமா இப்ப எந்த ஸ்கூல் நல்ல பெஸ்ட்டானத ஸ்கூல் சொல்ட்டு ஆமா எந்த பெஸ்டான ஸ்கூல்ல சேக்கலான்ட்டுதா இப்ப ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்கூல் மாத்திருக்கோ அதுதா இப்போதைக்கு அவனுங்க படிப்புக்கு அவள அவனுக என்ன இப்போ லெவன்த் டுவெல்த் த்தந்த மாரி போகும் போதா அவனுனோட ஃபியூச்சர் பத்தி யோசிக்கணும் அதயுமே அப் அவ்ங்களோட பொறுப்புல நம்ம வுட்ரணும் நம்மளோட இதுல நம்ம அது தலையிடவு கூடாது அவனுங்களுக்கு எது ஆ அவனுங்களுக்கு எது புடிக்குதோ அது பண்ணனும் அதுக்கு நம்ம சப்போ ம் அவ்வளோதா
சாப்பாடு பண்ணுவ அவ்ளோதா ஹ் சேரி
ம் ஏன்னா இப்பல்லா நம்ம இப்ப அந்த ஜென்ரேஷன் மாறிலா இல்ல நீ இத படிச்சு அவ் வும்னா அதா நம்ம படிக்குனு எனக்கு இது படிச்ச வைக்கதா காசு இருக்குன்னுவாங்க ஆமா அதனால எப்பியுமே வந்து உங்களுடைய இதுல தா நங் போயாகனு
சேரிங்க தோழி சேரிங்க தோழி
ம் ஏன்னா பசங்களுடைய படிப்புல இப் இப்பல்லா வேற லெவல்ல போயிட்டுருக்கு
ஆமாம
ஆஹ் இன்ன இந்த ஏ ஐ ஏஐன்ட்டு அது ஒரு பக்கம் வேற போயிட்டு இருக்கு இது என்னப்ப ஏஐ இப்ப வந்து அது ஏ ஐ வந்ததால எந்த இதுமே எந்த ஜாப்மே எல்லாத்துலயுமே எல்லாமே ரீசைன் பண்றாங்க ஏ ஐ வந்துச் ஜி நாங்க பாத்துக்கறோம் அப்டின்ற மாரி
ஆ ஆம்மா
இல்ல அதா ஒன் அசால்டா எங்க வீட்டு கிட்ட ஒருதரு ஒன்றர லட்ச ரூவா சம்பாரிச்சாங்க
ஆ சரி
ஜில அந்த ஏ ஐ வந்துட்டு அப்டின்த்ரு அந்த ஆப்ஷன்ஸ் ஏதோ வந்துருக்கும் போல அது வரவு ஆ வேலைய வுட்டு எடுத்துட்டாங்க
ஆ
அசால்ட்டா ஒரு வேல போயிடு இப்ப நம்ம ஒன்றர லட்ச ரூபான்றது சும்மாவா ஆ அதா மனுஷனுங்க இப்ப தேவப்படல அப்டினம் போது நம்ம என்ன அதுக்கேத்த மார்தா படிப்பு படிக்கணு போல இல்லன்னா நம்பதா ஏ ஏவா மாறி ட்னு போல
ஆமா
நம்ப ஏ ஏவா மாறு னா தா நமக்கு அங்க வேல, என்னன்னா மொபைலுக்கு படிச்சிடுனு பெசாம மொபைல்தா இப்ப அதிக யூஸ் சேஜே மொபைல்தா பசங்க தூக்கி போட்டாலு சர்வீஸ்க்கு அங்கதா போது
ஆமா, ஆமா, அப்படி நம்ம இப்ப சொல்றோ இன்னு கொஞ்ச நாள்ல ஆ, இப்ப நார்மலாவே இப்போ இப்ப ஃபோன்லா வந்து இப்பயுமே அதிகமா யாரும் யூஸ் பண்றது இல்ல எப்டி யூஸ் பண்றதுல்லனா பழைய ஃபோன யாரும் போயி சரி பண்ணி அந்த மாரில்லா பண்றதுல்ல எ போயி ச்ச சேரி ஓகே அடுத் த போன அடுத்த மாடலு இன்னும் கொஞ்சோம் ஆ இப்பல்லாம் புதுசாவே அப் ஃபோனு இருக் கு அப்டின்னாலுமே இப்பல்லா அட்வான்ஸா வந்துருச்சா சரி ஓகே இத குடுத்து இத வந்து வீட்ல உள்ளவங்க பெரியவங்கள்ட்டயோ இல்ல ஜின்ன பிள்ளைங்கிட்டே வெளாட
குடுத்துட்ட அத புதுசா வாங்கிறாங்க சொன்ன மாரி அதுதன் கரெட்டு தா ஆனா ஒரு சிலது இப் இப்போ வந்து கொஞ்ச சரி ரிப்பேர் பண் ராங்க ஒன்னும் கொஞ்சம் காலல்லாம் போயிடுச்சுனா சுத் த்தமா அப்டிதா நீங்க சொன்ன மாரி
ஆஹ் அப்டிதான் இ இருக்கும் இப்ப வெளிநாட்டுல எல்லாம் அப்டித்தான பண்றாங் களாமே இப்ப எதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா சரி பண்ணவே மாட்டாங்களாம் எடுத்து வச்சுட்டு இது அப்ப அப்டித்தானே நம்மளுதுமே நம்ம இதுமே வந்து ட்டுருக்கு அப்டிதான் காலங்கள் மாறி டே
ஆஹ் அதேதான்
என்ன செலவு தான் அதிகமா இருக்கதே விட வரவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல அதுதான் நம்மளுக்கு இது மாரி தா இருக்குது
ம் உம் அதுமாரிதான சொல்றேன் செலவு பண்றது அதிகமா இருக்கு அது அந்த அளவுக்கு வரவு வர்றது கெடையாது நமக்கு உம் அதுக்கு எதா பொரு கைத்தொழில்லா எதுவுமே தெரியாது ஆஹ் நான் வந்து அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா இருக் தேன்
பரவா இல்லையே அப்புறம் என்னா கைத்தொழில் இல்லங்கிறீங்க கையில ஒண்ணு வச்சுட்டே இல்லேங்கிறீங்களேப்பா ஆஹ்
உள்ளயே வந்து பத்து பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கு
ஆமா ஆமா அ அதுனால தான நம்மளுக்கு எதுவும் ஒண்ணுமே தெரியாது அப்டியே எதோ இது இத ட்ரை பண்லாம் இது போலாம் இது கிளாஸ் போலாம் அப்டினு இருந்தாலுமே ச் இவுங்க இருக்காங்க எங்க அத ஒரு இவுங்கலே மூணு பேர் இருக்காங்க செரி ஒ மத்த தொழில் பண்ணலாம் அப்டின்னாலும் சரி இவுங்களே இருக்காங்க அப்டிங்கற மாரிதான இருக்குது அஹ் இப்ப சொல்றவங்க எப்டி சொல்றாங்கன்னா ஏன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கள்ல்லாம் நெறய பேர் இருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல்லா நெறய பேர் இருக்காங்க அப்ப வந்து நீங்க வந்து குரூப்ல போடுங்க காங்க நீங்க தனியா இருந்து ஆரம்பிங்கங்கறாங்க அது நம்ம சொல் இல்லடா மத்தபடி நானே இந்த ஆன்லைன் கிளாஸ் பிஸ்னஸ்லாம் ஏதோ பண்ணுவோம் சும்மா எதாவது எதுமே தெரியல எதயாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாமே இப்ப ஆன்லைன் அப் பொய்டுச்சு தனித்தனி ஆப் இருக்கு எல்லாமே அதுல எல்லாம் ரிட்டன் இருக்கு நம்மலா ரிட்டன் குடுத்தாலா எடுத்துக்க முடியாது நம்ம ஆர்டர் பண்ணி குடுத்தோ அப்டின்னா ரிட்டன் எடுத்துக்க முடியாது இப்ப அவுங் வந்து இப்பே இப்ப எதோ ஒரு காமெடில கூட போட்ருந்தாங்கல்ல மீம்ஸ்ல கூட ஒரு நாள் ஃபங்ஷக்கு போயிட்டு வந்து கூட மறந் நால அத ரிட்டர்ன் போட்லா அந்த மாரி எல்லா இருக்
தா அதேதா ஆமா ஆமாமா
நங்க குடுத்திருக்கம் போது நம் மோ வந்து நம்ம வந்து நார்ம்லா தி ஒரு கடைல எடுக்கறோ பெரிய மால்லியே போய் எடுத்தா கூட நம் ரிட்டர்ன் எடுக்க ரிட்டர்ன் குடுக்க முடியாது வீட்டுக் வந்துட்டோ ஆகா இவ்ளோ பைசா குடுத்து எடுத்துட்டு வந்துட்டமே போய் ரிட்டன் குடுத்துட்லாமா அப்டினா கூட உங்க
முடியாது
எந்த ஆப்பிள அப்புடி இல்லல்ல இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ங்கிறது நெறய வந்துருச்சு
ஆமா அதாமே நெறய வந்து என்னன்னா அ முன்னாடி நமக்கு பேமண்ட் பண்ண சொல்றாங்க ஃபோர் நைன்டி நைன் ஃபைவ் நைன்டி நைன் நி இது ஒரு பொட்டு ஒரு லாக் பண்ணி வச்சு
அ அது ஒ லக் பண்ணி வச்சறாங்ளா ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமர் வந்து ஈஸியா என்ன கஸ்டமர் ஈஸியா என்ன பண்ணிடுறாங்கன்னா வேணா எங்களுக்கு சைஸ் செரியில்ல டைட்டா இருக்கு இல்ல ஹை டா இருக்கு அப்டிங்கிறப்போ அந்த பொருள திரும்ப நம்மளே அத வந்து நம்மளோட கை காசு குடுத் து எடுத்துக்குறா மாரி இருக்கு அதுலே நம்மளுக்கு கொஞ்ச நஷ்ட் ஷ்டமாயிருது அந்
அதே மரி இப்ப நம்ம எதோ ஒரு ஆப் மூலிமா வந்து ஒரு ரீசீலிங் பண் டோன் வச்சுக்கங்கள இப்ப இவுங்க ரிட்டன் பண்ண பண்ண நம்ம அத ரிட்டன் போட்றதாருக்கா நம்ப அதுல இருந்து பண்றோ ரீ ரிடன் போடம்போது நமக்கு வந்து அந்த ஆப் வந்து இது பண்ணிவு ட்டர்றாங்க ப்ளாக் பண்ணி உட்டுறாங்க அது ரினியூ பண்ற அதுக்கே கொஞ்ச நாள் ஆயிடுது அதுவே பெரிய ரோதனையா இருக்கு
அதா அதா ஆன்லைன் பிசினஸ் அதையு விட்டாச்சு, சேரி ஓகே மொத்தமா நம்மள அமோண்ட் கை காச குடுத்து எடுத்து ஒரு முதலீட போட்டு நம்ம அதுல இருந்து இது பண்ணலா அப்டின்னா நம்மள்ட்ட வாங்குறவங்க யாரு ஒண்ணு ரிலேஷனா இருப்பாங்க இல்ல அந்த லைன்ல உள்ளவங்களா மட்டுதா இருப் அவங்க கம்மி பண்ண மாட்டாங்கங்றது ஒரு பக்க இருக்கட்டு செரி கொறச்சு கூட குடு த்துருவோனு வச்சுங்க கைல காசு குடுப்பாங்களா எத்தன இது கேப்பாங்க ஆ போயிடுவாங்க அவ்ளதா மாச ச கணக்காயிரும் திரும்ப அவங்கள்ட்ட என்னத்த கேக்
அவங்கள்ட போயிட்டு கேக்குறது எப்டி கேக்றது குடுங்க காசு குடுங்கனு கேக்றதுக்கு தயங்குறதுமே நாம ஆனா அவங்களுக்கு அந்த இதுவே இருக்
அது அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு இருக்காது நம்ம என்ன நெனப்போ அ எதோ கோட் டா எது நெனைச்சுப்பாங்களோ
அதா
ஆ எதோ தப்பா நெனச்சுப்பாங்ளோ இல்ல நாளைக்கு பாக்கணுமே நாளைக்கு அவங்க முகத்துல முழிக்கணுமே அப்படிங்கிற ஒரு இது வந்துரு நமக்கு
அதேதா ஆனா உங்கள ம்
நம்ம முதலீடு போட்டு அந்த முதலீடு எடுக்க முடியாது ஆ குடுங்கன் தோணாது போச்சிடா கண்டிப்பா அந்த உறவு முறிஞ்சிரு நம்மள்ட்ட மறுபடியு பேச மாட்டாங்க ஒரு எடத்துல பாத்தா கூட பேசாம போயிடுவாங்க அனாலதா இப்ப ரொம் ப இதா இருக்குது அப்படின்லா இப்படிலா பலதையு யோசி
து கை காசு போட்டு எந்த தொழிலுமே செய்யக் கூடாதுங்க
செய்ய கூடாது
ஆமா செஞ்சாவே அது மோஸ்ட்லி முக்காவாசி லேடிஸ்க்கு வந்து லாஸ் தா ஒன்னு ரெண்டு பேருக்கு தா அது வந்து நொம்ப இது பண்றாங்க அப்படி ரொம்ப இது பண்ணி விக்கிறவங்களா இருக் காங்க
ஆ இப்ப நீங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா இருக்கீங்கல்ல மெஹந்தி வந்து அ நீங் நீங்க மட்டு இந்த கட வச்சிருக்கீங்களா இல்ல நீ
கடலா இல்ல இப்ப வீட்டு்ல யாரா கூப்ட்டா போய் போட் விட்டுட்டு வருவே
செரி மெஹந்தினா மெஹந்தி மட்டு தா மத்தபடி மேக்கப்லா கெடையாது
கெடையாது மேக்கப்க்கு என்னோடைய சிஸ்டர்ஸ்லா இருக்காங்க அவங்க சஜஸ்ட் பண்ணிடுவ ஆ
ஆ ஃபாஸ்ட்டா போட்டுருவீங்க
ஃபாஸ்டா போட்லா இப்ப எப்டின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லா கேப்பாங்க அதுக்கு ஏத்தமாரி நம்ம அமௌண்ட் சொன்ன இவ்வளோ சொல்றீங்களேன்னுவாங்க அதுக்காக என்ன நா என்ன நூறு ரூவாய்க்கா போட முடி
ஆமா ஆமா ஆமா அதா அதா சொல்றே வெளியில போனாங்கன்னா ஐயாயிர வரைக்கு அதாவது வெளியில போனாங்கன்னா ஐயாயிரக்கூட கொடுத்து பண்ணுவாங்க ஆனா நம்மகிட்ட வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சாதாரண ஒரு மெகந்தி போறதுக்கு என்னா இது இவ்ளோ வாங்கறா ஒரு ஒரு ஒரு கைக்கு நீங்க ஒரு நூறு ருபா வாங்குறீங்க நூத்தம்பது ருபா வாங்கனாலுமே அது கூடன்னு தா சொல்லுவாங்க
ஆமா இப்ப வந்து நம்ப இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டாயிரருவா சொல்றோ அப்டின்னா வெளில வந்து நாலாயிர ரூவா வாங் றாங்க நம்ப ரெண்டாயி தா சொல்வோ அதுக்கே வந்து ரெண்டாயிருவாயா அப்டின்னுவாங்க வாய ப ஆனா ஆறு மணி நேரோ உக் உக்காந்து குனிஞ்சி ஒக்காந்து போட்ணு அசால்ட்டா
ப செரி தோழி நம்மளோட நிமிடங்கள் முடிந்து விட்டது மீண்டும் நாளைக்கு நா உங்கள
ஓகே சிஸ்டர் தேங்